ஹலோ
எப்டிங்க இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
ஆஹ் நா நல்லா இருக்கறேங்க நீங்க எப்டி இருக்கறீங்க
நல்லா இருக்கறங்க வீட்ல எல்லார் நல்லா இருக்காங்களா
ஆஹ் எல்லாருமே நல்லா இருக்றாங்க உங்க வீட்ல எப்பிடிக்கறாங்க எல்லாரு
உம் எல்லாரு நல்லாருக்காங்க என்னங்க பண்ணிட்ருக்கீங்க அப்றோ
என்ன இன்னிக்கு சண்டேனால கொஞ்சோ ஒர்க் இல்லீங்க லீவு இல்லாட்டி ஆறு டேஸு ஒர்க்கோ ஒர்க்ங் இன்னிக்கு மழயு வேற இல்லீங்களா சேரி கொஞ்சோ வெறகெல்லா இருந்துதுங் அதெல்லா வெட்டி போட்லா இப்பதா வெட்டி போட்டே எ இட்லி எல்லா சாப்ட்டங்க இட்லி வெச்சிருந்தாங்க வீட்ல இட்லி சாப்புட்டு இப்ப தா வந்து படுத்துருக்கறங்க
அப்டிங்களா சேரிங்க சேரிங்க ந வந்துட்டு எல்லா போய் குளிச்ட்டு இன்னிக்கு அம்மாவாசை வேறைங்ளா அப்ப வந்துட்டு சேரின் சொல்லிட்டு நானு தோசை சாப்பிட்டு தக்காளி குரும் சாப்பிட்டு துணி எல்லா கொஞ்ச இரிஞ்சுங்க போட்டு காய மாடில போய் காய போட்டு வந்தங்க சேரி அதா கூப்ட்டு ரொம்ப நாள் ஆச்சா கூப்ட்டு ரொம்ப நாள் ஆச்
ஆமாங்க ஒரு பதுனஞ்சு அதோ ஒரு இருபது நாளைக்கு மேல ஆச்சுங்க நீங்க கூப்ட்டு
ஆமாங்க என்ன பண்றதுங்க ஒரே வேல வேற எங்க பசங்களயா ஸ்கூல்க்கு தட் ஒரு வேலய இருக்கு இங்க ப்ரச்சன ஒரே வீட்ல ஸ்கூல் ஓப்பன் ஆயிருங்க அடுத்து ஆமாங்க உங்க வீட்டுக்கு எப்புடிங்க ஜாமானுங்கள்லா வாங்குறீங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரிலிங்க கையில வந்துட்டு டெ அங்க டெய்லி வாங்கிட்டு இருக்றோமா பட்ஜெட்டு ரொம்ப எங்கெயோ போகுதுங்க
இப்ப நீங்க வந்து ஜாமான வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நறைய பேர் இதே மிஸ்டேக்குதா பண்றாங்க இப்ப ஜமான வந்து நம்ம வந்து இப்போ உங்களுக்கு சேலரி எவ்ளோ இருக்குதோ அத தேட்டி பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஜமான்த்துக்கு செலவு பண்ணுங்க அது ஆ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பதினஞ்சாயிருவா சம்பளமா வந்துச்சுன்னா நீங்க வந்து நாலாயிரத்தி ஐநூறுவா வந்து நீங்க இதுக்கு நீங்க வந்து மளிக பொருட்களுக்கு வந்து செலவு பண்ணுங்க மளிக பொருட்கள் வந்து நீங்க வாங்குறது வந்து கடைக்கு போயிட்டோ ஓ இந்த லோக்கல் கடையில போயிட் நீங்க டெய்லியு வாங்கறதோ இல்ல வீக்லி ஒன்ஸ் வாங்கறதோல்லா இருக்கக் கூடாதுங்க நல்ல இந்த பசாரு அந்த மாதிரில்லா பெரிய பெரிய எடத்துக் போயிட்டு நீங்க வந்து ஹோல்சேல் கட இருக்குது இல்லிங்களா அங்க போய் நீங்க போய் வாங்கிக்கணுங்க ஹோல்சேல் கடையில வந்து மொத்தமாக வந்து ஆ வாங்கம் போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு கெடைக்கு ப்ளஸ் உங்களுக்கு ஹோல்சேல் வந்து ரேட் கம்மினால இப்போ ஒரு மாசத்துக்குண்டான ஜாமான நீங்க வாய்ன்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நீ போய் வாங்கக்கு முன்னாடி வந்து வீட்ல என்னென்ன அதிகமாக இருக் குது என்னென்ன இல்லன்னு ஃபஸ்ட்டு ஒரு கைப் எழுதிக்கணுங்க வந்து உங்களுக்கு ஒவ்வொன்னு வந்து இப்ப அதிகமா பொ போன மாசொ வாங்குனது கொஞ்சொ எச்சொ இருக்கு அத நீங்க போய் வாங்கி காச நீங்க வந்து இந்த மாரி ஆ எத இருக்குது எது எது இல்லனு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க எது சுத்தமா இல்லையோ அதெல்லா வந்து ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்பறொ பகுதி பகுதி இருக்குற வந்து கடைசியில வந்து ஆ பகுதி மட்டு எழுதிக்குங்க எழுதிட்டு பொ பெரிய ஹோல்சேல் கடக்கி போயிட்டு உங்களுக்கு நீ எழுதுனதெல்லா மட்டு வாங்குங்க அங்க போயிட்டு எழுதாதையெல்லா இது தேவப்படு அது தேவப்படு வாங்கி காச செலவாக்க வேண்டாங்க நீங்க என்னென்ன எழுதிருக்குறீங்களோ அத மட்டு கொண்டு போயிட்டு இந்த மாரி வாங்கிங்கதா மொத்தமா வாங்கும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கெடைக்கு அப்டிங்கம் போது உங்களுக்கு வந்து இந்த காய்கறி ஐட்டம் வந்து வீ க்லி ஒன்ஸ் வாங்கிக்கங்க மத்தப்படிக்கு இந்த மளிக பொருட்களெல்லா வந்து நீங்க மன்த்லி ஒன்ஸ் வாங்குறதா நல்லது நானு வந்து அப்டிதா வாங்கிட்டு இருக்குறங்க அதுனால எனக்கு அ மன்த்லி எனக்கு ஆயிரத்தி ஐநூறுவா சேவ் ஆகுதுங்க டிஸ்கவுண்ட்டா வாய்ங்க அதுனால இந்த கெட்டு போகாதே ஐட் டம் வந்து மன்த்லி ஒன்ஸ் வாங்கிக்கோங்க இந்த காய்கறி மட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து வாய்ங் கோங்கா அதுதா உங்களுக்கு வந்து பெட்ரா இருக்குங்க
சேரிங்க
இந்த மாரி வந்து ஏ நீங்க வாங்கும்போது உங்களுக்கு எந்த இதுவு ஆகாதுங்க
சேரிங்க அப்ப இப்பவல்லா வந்துட் டு ஃபுல்லா வந்துட்டு ஆன்லைன்லேல்லா ஆர்டர் போட்டு வாங்குறதுங்க வாங்கறன் சொல்றாங்க அதல்ல எப்டி எந்த மாரி கதெல்லா எதுவுமே தெரிலிங்க
இப்ப நீங்க ஆன்லைன் வாங்கற பாத்திங்கனா ஆன்லைன்ல வந்து உங்ளுக்கு வந்து இது பண்றாங்க ப்ப வந்து மோசமான ப்ராடக்ட் அதுல வந்து ஃபோட்டோ காமிக்கும்போது நல்லது மாரி காமிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிடுறது வந்து அவ மோசமான ப்ராடக்ட வந்து வீட்டுக்கு தட்டி விட்ருவாங்க அப்ப நீங்க ரிட்டன் போட்டு வாங்கிடுவாங்கலா ஒலப்பலா இருக்குங்க அதனால நீங்க அது அதுக்கு பதிலா நீங்க வந்து டேரக்ட்டா கடைக்கு போய் ஒ ஒ ஒன் டே தா செலவாகு நீட்டா போனிங்கனா காலைல போனிங்கனா மதியானத்துக்குள வாங்கிட்டு வந்துலாங்க சன்டே உங்ளுக்கு லீவ் தான நீட்டா போனிங்கன்னா ஒரே நாள் உங்ளுக்கு தேவையானதெல்லா வாங்கிட்டு வந்துடலாங்க
செரிங்க செரிங்க அப்பற வந்துட்டு இது வந்துட்டு நம்ம என்ன தெரிமா ஆன்லைன்ல வாங்குனா வந்துட்டு எதா இருந்தாலு நம்ம பாத்து செலக்ட் பண்ணி எடுக்க முடியாது அதே நேர்ல போனா பாத்து நீட்டா எது என்ன ஏதுன்னு செலக்ட் பண்ணி எடுத்துக்லா இல்லிங்ளா
ஆமாங்க அது நேர்ல போனிங்கனா உங்ளுக்கது ப்ராடக்ட பாத்துட்டு அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்லையா ஒதக்கோ நீங்க கைலெடுத்து பாத்துட்டுங்கூட நீங்க வந்து வாங்க்லாங்க இப்போ ஆன்லைனுங் போது உங்களுக்கு தெரியாது அந்த ப்ராடெக்ட் எப்டி இருக்குன்னே தெரியாது ஃபோட்டோவ பாத்துட்டு நம்ம ஆட்ரு போட்டு விட்ருவோ வீட்டுக்கு வந்ருன் நம்ம நெனைப்போ அப்ப டெலிவரி சார்ஜ் அதிகமா கேப்பாங்க அது இல்லாம ச ரேட்ல்லா கொஞ்ச அதிகமா இருக்குங்க ஹோல்சேல் கடைல பாத்திங்கனா எப் பவுமே ரேட் அங் கம்மியாதா இருக்கு நல்ல குவாலிட்டி பொருளா இருக் கு அதுக்கு அந்த மாரி நீங்க அங்கயே யூஸ் பண்ற வந்து பெ ட்ரு
சேரிங்க சேரிங்க அப்ப வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு இப் ப எதாச்சு ஒரு ஜாமான வந்து வாங்கறோன் வெச்சுக்கங்க ஆனா அது வந்துட்டு நம்ம லூசுல அங்க கெடைக்குங்ளா இப்ப நீங்க பெரிய பெரிய இங்கெல்லா போ சொல்றிங்கல்ல
கண்டிப்பா கெடக்குங்க நீங்க பெரிய பெரிய ஸ்மார்ட் பஜாரு இந்த மாரி பெரிய் பெரிய கடைகளுக்குல்லா நீங் போமோது அங்க வந் து இந்த மாரி இருக்குங்க லூசுல தனியா கெடைக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணா வாங்கி நீங்களே எடுத்து போட் டு பேக்கிங் பண்ணி வாங்கிக்லாங்க ஒவ்வொன்னு பேக்கெட்டோ ஒவ்வொன்னு லூசுல இருக்குங்க மோஸ்ட்லி எல்லா கடையிலு போல லூஸ்ல கேக்க ஆரபிச்சி ட்ரங்க
சேரிங்க சேரிங்க நா என்ன நெனச்சேன்னா வந்துட் ட்டு ஏ அங்கெல்லா வந்துட்டு பேக்கெட்ல இருக்கோ மொத்தமா நம்ம வாங்க வேண்டியதா இருக்கு நம்ப வீட்டுக்கு அது வந்து அவ்ளோ தேவையேபடாது ச் கொஞ்சந்த தேவைப்படு அப்பிடி நெனச்சிட்டு இருந்தே அதனால தா இத்தன நாளா நா போகாமியே இருந்தாங்க
அப்பிடி இல்லைங்க இல்லைங்க உங்களுக்கு உப்ப வந்து லூசுல அங்க வந்து இருக்குதுங்க நம்ம போயி அங்கேயே இருக் குது அங்கேயே கவர் வச்சிருப்பாங்க உங்களுக்கு இப்போ ரெண்டு கிலா வேணுமால்ல அஞ்சு ஞ்சு கிலோ வேணுமான்னு பாத்துட்டு அஞ்சி கிலோ வேண்ணா அஞ்சி கிலோ கவர் எடுத்து உங்களுக்கு எவ்ளோ வேணுமோ நீங்களே போட்டு அத எடுத் துக்கலாங்க ஃப அஞ்சி கிலோ த தேவையா தேவை இருக்குது ஆனா நீங்க பத்து கிலோ வாங்கும் போது உங்களுக்கு அமௌண்ட் அதிகமா செலவாகு அதனால அந்த மாரி வாங்க மாட்டாங்க பாத்து உங்களுக் ரெண்டு கிலோன்னா ரெண்டு கிலோ ஒன்னுனா ஒன்னு உங்களுக்கு எவ்ளோ தேவையோ அந்த அமௌண்டுக்கு வந்து நீங்க வாங்கிலாங்க
சேரிங்க சேரிங்க அப்புற வீட்ல ஓ ஓ இந்த மாரி பாப்பாக்கு வந்து ஃபோன் எடுக்கலான்ட்டிருக்கோ
செரி செரி
அதுக் க்கு எந்த மாரி எங்க போனா கொஞ்ச பெஸ்ட்டா இருக்கோ பாப்பா இருந்துட்டு ஆன்லைன்லேயே வாங்கலா அப்பிடின்ட்டே இருக் க்கா நான் தா ஆன்லைன்ல எல்லா வேண்டா அப்பிடிங்கற
ஆமே ஒல் து வாங்கி வைங்க ஆன்லை வாங்கற வந்து முன்னாடி மாரிக்கு இல்லைங்க பொருள்லா வந்து ஏதா செங்கல்லு இதெல்லா வச்சி எல்லா கூட ஏமாத்திட்டு இருக்குறாங்க நீங்க ஆன்லை வா நல்ல குவாலிட்டியாவு இருக்காது ஒவ்வ நாள்ல யூஸ் பண்ணாலு அது அதுக்கப்புறோ யூஸ் ஆகாத ப்ராடக்ட் ஆ தா இருக்கு வெட்டியா வந்து பணோ கொடுத்தன்ர மாரி இருக்குங்க அதுக்கு வந்து நீங்க இன்னு நீங்கனா இந்த மாரி நேர் இந்து ஸ்டோர்க்கு இந்த மாதிரிலா போனீங்கன்னா உங்களுக்கு இன்னு கொஞ்சோ பெட்டரா இருக்கு அப்ப பெரி பெரி இந்த மா மொபைல் ஸ்டோர் ரூம்கெல்லா போனீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியா இருக்கு நெறைய பெஃசிலிட்டி வச்சிருப்பாங்க எந்த பிரச்சனையு வராது இதே நீங்க கடைல இருக்கு போது ந உங்களுக்கு ரேட் அதிகமா சொல்லுவாங்க பல பிரச்சனைகளு வருங்க
சரிங்க இப்ப அவ காலேஜ் தா படிக்கிறா அவளுக்கு எந்த மாரியல்லா ஃபோன் வாங்கி குடுத்தா கொஞ்சோ பெஸ்ட்டா இருக்குங்க
காலேஜ் படிக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி நம்ம போட்டோ எடுப்பாங்க அது கேமரா குவாலிட்டி நல்லதுக்கு மொபருமே அப்புறோ வந்து இது அவ வந்து வ ஸ்டோரேஜ் எல்லா அதிகமா தேவைப்படுதுங்க ஃபோட்டோ வீடியோஸ் எல்லா நெறைய பி டி எஃப் எல்லாமே டவுன்லோட்னி படிக்கிற மாரிக்கு இருக்குங்க அதனால காலேஜ்ல எப்பவுமே அதிகமா குடுப்பாங்க அதனால அதுக்கு வந்து ஸ்டோரேஜு இந்த மாரி அதிகமா இருக்கிற மாதிரி செல்லு வாங்கி குடுக்குது நல்லதுங்க
சேரிங்க சேரிங்க அப்புறோ சாப்ட்டாச்சுங்ளா
அ நா சாப்ட்டங்க நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சுங்க சேரிங்க அப்போ வந்துட்டு நா பாப்பாக்கு வந்துட்டு அந்த மாரி ஃபோனு நெறைய ஸ்டோரேஜு கொஞ்சோ கேமரா குவாலிட்டி பெஸ்ட்டாவு இருக்க அப்படி அந்த மாரி மொபைல்லா இருக்குறதாள எவ்வளோங்க உங்களுக்கு ரேட்டு் வரு
ரேட்டு் வந்து உங்களுக்கு அதிகம் மினிமம் பத்தாயிரம் ரூபாயில இருந்து அதிகமா உங்களுக்கு ஒன்றரை லட்சம் வரைக்குல்ல இருக்குதுங்க நம்ம பட்ஜெட் பொறுத்து மாறுங்க நம்ம பத்தாயிர ரூாய்க்கு எடுத்தா நம்ம நீ ட்டான செல்லா யூ எடு த்து யூஸ் பண்ணிக்கலா பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்துக்கு மேக்சிமம் வாங்குறது வந்து நல்லது பினான்ஸ்லயு நமக்கு வந்து அடி விடாது அதே சமயோ வந்து ஃபோனு மாச்சுங்க நா ஒரு மொபைல் வாங்கியிருந்தங்க பதிமூணாயிர ரூவாய்க்கி அந்த மொபைல் வந்து கிட்டு தட்ட ஏழு வருஷோ நின்னுச்சு ரீசேல் இருந்தது போச்சுங்க அந்த மொபைல வந்து ஒரு வாகு வந்து ரொம்ப நல்லதுங்க பத்தாயிர ரூபா பன்னென்டு ரூவாய்க்கு வாங்கும்போது உங்களுக்கு வந்து நல்லது நல்லதா குவாலிட்டிய பாத்து வாங்கிகணு எச்சாம்மர் குடுத்தா நல்லது கிடைக்கும் ஆ உ வே பட்ஜெட் பொறுத்து மாறுபடுங்க நமக்கு எவ்ளோ பட்ஜெட்டோ அதுக்கு தகுந்த மார நம்மோ அது அமௌண்ட் குடுத்து வாங்கி கிணு நீங்களு உங்க பாப்பாக்கு நல்லா ஒரு பத்தாயிர ரூவாய் பத்தாயிர ரூாய்க்குள்ள பன்னன்டாயிர ரூபாய்குள்ள மேக்சிமம் வாங்கி குடுக்க பாருங்க அது உங்க பட்ஜெட் வைஸ் உங்களுக்கு கரெக்டா வருங்க
சேரிங்க சேரிங்க அப்புறோ வந்துட்டு உங்களுக்கு இப்போ வீட்டுல வந்துட்டு ஒரு நாய்க்குட்டி இருக்குங்க அது எப்படி மெயின்டென் பண்ணுன் எனக்கு செரியா தெரிய மாட்டிங்கிதுங்க அது வீட்டுக்குள்ளயேதா வளர்க்கற மாரியேதா இருக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க
சேரிங்க இப்ப பாரு வீட்டுக்குள்ள வளத்துரு மாரி நாயாருந்தா அத வீட்டுக்குள்ள வச்சு தேவையானத குடுத்து கரெக்டா பராமரிக்கணுங்க அதுக்கு எதோ ஒன்னா நம்ம ஃப்ரீயா விடாம அத கொண்டு போயி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணுங்க அதனால வந்து இப்ப வீட்டுக்குள்ள வள
சேரிங்க சேரிங்க சேரிங்க நானு பாத்துட்டு கூப்பிட்றே
ஆ ஓகே
சரிங்க பாய்ங்க
ம் பாய்ங்க